ஏன்
ஆ நண்பா எப்படி இருக்கீங்க நல்லாருக்கீங்ளா
நல்லா இருக்கே நண்பா நீங்க எப்டிருக்கீங்க நாங்க நாங்க இப்பதான் கா மீ மீன் வாங்கிட்டு வந்தோம்
ஓ மீனு மீனு ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் என்னா கடல் மீனா
ஆமா நண்பா வீட்டுல கடல் மீன் கேட்டாங்கன்னு சொல்லி இப்போ தான் மீன் வாங்கிட்டு வந்துருக்கோம்
சேரி சேரி சேரி
உங்க வீட்ல என்ன சாப்பாடு
அண்ணா வீட்டுல இங்க சாம்பாரு தான்
உம் உம் சேரி நண்பா
பரவாயில்லயே இன்னைக் கடல் மீனை பத்தி பேஸ்லாமா
ஆஹ் பேசலாம் நண்பா உங்க கடல் மீன பத்தி உங்களுக்கு என்னென்ன ரியும்
கடல் மீனை பத்தி என்ன தெரியும்னா நம்ம சாப் பாட்டிலும் சரி மீனவர்களோட வாழ்க்கையிலும் சரி அதுதான் அதிக கா முக்கியமா ஒரு முக்கிய பங்கா இருக்கு
ஆஹ்
அஹ் ஏன்னா கடல் அந்த மீனை வந்து ஃபுல்லாமே அந்த உப்பு நீர்ல வாழ்ற ஒரு உயிரினம்
உஹ்
ஆஹ் இப்போ நம்ம உலகத்துல பத்தா ஆயிரம் கணக் கான கடல் மீன்கள் வகைகள் இருக்கு சரிங்களா ஆமா ஓ இப்போ நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துட்டோம் இன்னா வச்சுங்களாம் ஆள பல அந்த பல இடத்துல வந்துட்டு இந்த வஞ் வஞ்சர மீனு சீலா மீனு சுறா நெத்திலி மத்தி இந்த இந்த மாரி மீன் எல்லாம் வந்து ரொம்ப அதிகமா கிடைக்கும்
ஆஹ் எந்த மீன்லா
ஒரு சுவையான புரில
எந்த மீன்லாம் கிடைக்காது
இல்லல்ல கிடைக்கும்ஹ எல்லாமீனுமே கிடைக்கும் இது கொஞ்சம் அதிகமா எப்படின்னா அதிகமா மக்களுக்கு வந்துட்டு அதிகமா ரீச் ஆவுறது அஹ் அந்த சுவைங்கிறது வந்துட்டு இதுல கொஞ்சம் அதிகமா இருக்கு இது சுவை அதிகங்கிறதோட அந்த புரத ல்லாம் சொல்றாங்கள அந்த மாரி சத்துலாம் இந்த மாரி மீன்ல ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க ஓ மீன் புடி வக்கிறதா அந்த மீனவர்களோட முக்கியமான தொழிலாவும் இருக்கு ஏன்னா அதுதான் உங்களுக்கு னா மீனவர்களை பொறுத்தளவுக்கு வேற தொழிலுக்கு போறாங்களோ இல்லையோ அ மீன் புடிக்கிறது வந்து அவ்வளவு ஒரு ஈடு பாடு அவ்வளவு ஒரு ஒரு பக்தி அது எப்படி சொல்லனா அதுக்கு ஒரு வார்த்தைகளே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அதுக்கு ஒரு மரியாதையும் குடுக்குறாங்க அந்த கடலுக்குப் போறதிலிருந்து கடலக்குப் போய் ட்டு வர்றதுல இருந்து அதுக்கு அவ்வளோ ஒரு ப்பாட்ட குடுக்குறாங்க அந்த மீனை கொண்டு வந்து ஒரு நல்ல விலைக்கு குடு குனும் ஏன்னா இங்க இருந்து எப்பின்னா கோடி கணக்குலதான் அந்த போட்டுர போட்டு வாங்குறாங்க போட்டு வாங்கி கோடி கணக்கல தான் அந்த செலவுலாம் பண்றாங்க ஏன்னா எப்படின்னா இங்க இருந்து போறாங்க ஒரு உயிரை வந்து நம்ம உயிர் உயிரே பனையம் வச்சுதான் அந்த கடலுக்குள்ள போறாங்க அ ஆமா ஏன்னா சில பேரு வந்து அங் கே அங்கேயே சில பேர் வந்துட்டு இப்பனா அந்த ராணுவோல இருக்குல்ல பக்கத்து நாட்டுக்குள்ள வராங்க அப்புன்னு சொல்ட்டு அதுலயு சிறைப்புடிச்சி வற வெச்சிட்றாங்க ஆனா பாவும்ன்னு ரொம்பவு கஷ்டந்தான பட்றாங்க அந்த மீன எப்டியோ புடிச்சிட்டு வந்து சேஃபா கொண்டு வந்து இங்க நம்பல்ட சேர்க்குற வரைக்கு அவுங்களுக்கோ ஒரு இதா இருக்கு வீட்ல உள்ளவங்களும் ஒரு பயத்திலயே இருப்பாங்க ஆகா இந்த மேரி கடலுக் போயிருக்காங்க அப்டிங்கிற ஒரு சின்ன சின்ன அந்த ஒரு பயத்திலயே இருப்பாங்க இப்போது ரெகுலரா போறவங்க தா இருந்தாலு ஒரு பய இருக்கும்ல ஏன்னா அந்த எடத்துல வந்து அதிகமா அ ந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு தா தொடர்பு கொள்ள முடியு ஆ ம த்தெல்லா வந்துட்டு அந்த தொடர்புங்கிறது கொஞ்ச கிடைக்கிறதே கொஞ்ச வசதிங்கிற து ரொம்ப கம்மியாதா இரு
ம்
அதுல்லாம
உம் போயிருக்காங்களையே என்ன ஆச்சு ஆமா
அவுங்க வந்து அந்த கடல வந்துட்டு மாசுபடுத்தாம பாத்துக்கிறதோ அவுங்க வேலையா தா இருக்கு அதிகமா ஆமா அந்த பிளாஸ்டி பிளாஸ்டிக் கீப்பூர்ல வந்துட்டு அவுங்க அதிகமா எடுத்துரு போ மாட்டாங்க நா கடல் மாசு ஆயிடு சுத்த இருலாம் போயிடுவோ அ அப்டிங்கற ஒரு காரண ரா அதிகமா எடுத்துட்டு போ மாட்டாங்க ஆ கேக்குது சொல்லுங்க
ஆ நீங்கயா அப்பா பேசாம இருங்க
இல்லல்ல இங்க டவரு கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப இன்டர்நெட் வந்து ரொம்ப வேக ஸ்லோவா இருக்கு இப்போ கடல பத்தி கடல் மீன பத்தி சொல்ணோ அப்புன்னா
ம் சொல்லுங்க
அ நா வந்துட்டு அந்த சின்ன வயசுல இருந்தே மீனு மீனு விப்பாங்கள
ஆமா
அந்த சந்தைக்கெல்லா போயிருக்க அங்க வந்துட்டு நறைய வகையில அ அந்த மீன்லா இருக்கு அதெலா பாத்துருக்க அஹ் ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு மீனோட கலரும் ஆஹ் ஒவ்வொரு மீனோட அந்த அ எப்பின்னா அந்த வடிவமும் வேற வேற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு மீனோட கலரு அந்த வகைகளை பொறுத்து அதுக்கெலாம் ஒரு ஒரு பேர் இருக்கும் அஹ் அது இல்லாம அந்த கடல்ல வந்து மீனை புடிச்சிட்டு வந்து வேலை இல்ல ஏனா என்னப் பல கிலோமீட்டர் போய்ட்டு தான் வந்துட்டு மீனவர்கள் போயிட்டு மீனை பிடிச்சிட்டு வராங்க
ஆமா ஆமா
ப்படுற கஷ்டம் அந்த வெயில் மழ அந்த காத்து பல அந்த சிரமங்களுக்கு எடையில தான் அந்த மீனுங்கிறது மக்களை தேடி வருது
ஆமா
ஆஹ் ஆஹ் அப்டிங்கிறப்போ அந்த கடலை வந்து ரொம்ப சுத்தமாவும் கொண்டு வராங்க கடல்ல பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதையும் அவுங்களே பாத்துக்றாங்க
ஆமா
என்ன பொறுத்த வரைக்கும் கடல் மீன்னா வந்துட்டு ஒரு உணவு இல்லாம அது பல குடும்பத்தோட வாழ்வாதாரமாகவும் ஆரோக்கியமான உணவுன்னு தான் சொல்றாங்க
ம்
உங்களுக்கு வேற எது இதை பத்தி தெரியுமாபா அன்பா
எனக்கு என்னன்பா உம் ஆ
ஹலோ ஆஹ் கேக்குது நம்பா சொல்லுங்க
மீன் வாங்க
ஆஹ் கேக்குது கேக்குது நீங்க ஓ அஹ் ஹ் மீனோட வகையெல்லாம் சொல்றன் கேக்குறீங்களா
உம்
இப்போ நறைய மீன் வகைகள் இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஆஹ் தெரிஞ்ச ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட மீன் சொல்றன் இந்த வஞ்சரம் மத்தி நெத்திலி சுறா ஆஹ் பாறை சீலா வாவல். கொடுவா. ஆஹ அப்புறோ அந்தக்கா. கனவா. இறால், நண்டு. லாப்ஸ்டர். திருக்க மீன். ன்னு ம்ச். இதெல்லா இதெல்லா எனக்கு. தெரிஞ்ச ஒரு சில பேருதா. இல்ல நம்ம அந்த. வஞ்சரத்த பத்தி சொல்றோ அப்படின்னா வச்சக்கங்களே.
ஆஹ.
வஞ்சர மீன் வந்து கடல்ல வாழ்ற ரொம்ப பெரிய வகையான. ஓ அப்படியா நா அத பத்தி சொல்ற அத வேணா. ஆமா அந்த மீன் வந்து எப்படின்னா அது ம்ச் கொஞ்சோ பெரிய மீன் அது அது ரேட்டு அதிகமாதா இருக்கு.
உம்ம் ப்ரோ.
ஏன்னா அந்த மீன். வந்துட்டு ஆஹ அது ஒரு. அது எப்புடின்னா அந்த மீன் வந்து ரொம்ப சிஸ். சேஃபா வந்து எடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா அது கொஞ்சூண்டு அதோட. உடம்புலயோ ஒரு சதையிலயோ. கொஞ்சூண்டு கீரல் வந்தாலு. அந்த மீனோட. வேல்யூவே குறஞ்சுறு ரேட்டு வெள்ல. போகாது அதிக ரேட். போகாது. அஹ ஏ ஆமா அந்த. மீனோட அந்த ஸ்டென் அது அப்படிதா அந்த மீனோட இது அப்படிதா ஏன்னா கொஞ்ச ஸ்ட்ரென்து எப்பின்னா இப்ப மீனு வந்து ஸ்டிஃபா இருக்கணு அந்த மீனு. புரியுதுங்களா ரொம்ப ஸ்டிஃபா லைட்டா அந்த வளைஞ்சு நெஞ்சு போயி எடுத்தா. கொல கொலன்னு வந்துருமா. அந்த அந்த மாரி வந்ததுனால அந்த மீனு வீணா போயிடுச்சு அவ்வளோவுதா அந்த. மீனோட இது. ஏன்னா கொஞ்ச நேரந்தா அந்த மீனு. ஏன்னா அது ரொம்ப பிரீசர்ல வச்சிருப்பாங்க. ப்ரீஸ்சர விட்டு ஒரு பத்து நிம்ஷோ அதுல வெள்ள எடுத். த்து வச்சாலு அந்த மீனோட அந்த டேஸ்ட் எல்லாமே போய்டு. ஏன்னா அங்கிருந்து கொண்டு வர மாரி ஏன்னா மீனுங்கிறது கடல் மீனுங்கிறது கடலெருந்து ரெண்டு நாள் மூணு நாளைக்கு அப்புறதா கரைக்கு வரு. ஓகேங்களா அந்த கரக். கி ரெண்டு நாள் மூணு நாளைக்கு அப்புற தான் வருதுங்குறப்போ ரொம்ப சேப்டியா வேற கொண்டு வரணு அந்த மீன் அதுல செல மீனு வீன் ஆகலாம் செல மீனு தான் அதுல வந்துட்டு இது போவு அப்டி உள்ள மீனதான் ரேட்டு் அதிகமா குடுப்பாங்க ஏன்னா வஞ்ஜர மீனுங்கற வந்து ரொம்ப டேஸ்டான மீனு வேற ஏன்னா அதுக்கு வந்துட்டு அந்த முள்ளு முள்ளுங்குறது ரொம்ப கம்மியாதான் இருக்கும் ரொம்ப பெரிய மீனுதான் ஆனா அதோட ஆமா பெரிய மீடுதான் ஆனா அந்த முள்ளுங்குறது ரொம்ப கம்மியாருக்கும்
உம் உம் ஆமா ஆமா
ஆஹ் அத வருத்தாலு செரி குழம்பு வச்சாலு செரி ச் அதோட டேஸ்டுங்கிற த்து ஒரே மாரி ஒரு டிஃப்ரெண்டா நல்லாதான் இருக்கு
ம்ம்
அந்த மீன்ல தான் வந்து அந்த புரதச்சத்து சொன்னல அது ரொம்ப அதிகமா இருக் கும் சொல்றாங்க அப்புறம் நம்ம ஒடம்புக்கு தேவப்படுற அந்த கொழுப்பு இல்லல்ல நான் சாப்டுற வந்து ஒண்ணு அந்த கோலா மீனு சாப்டுவேன் இல்லனா அந்த காணாங்கெழு த்தி சொல்லுவாங்கள அந்த மீன் சொ நம்ம ஊர்லதான் காணாங்கெலுதீனு சொல்றாங்க கேரளா பக்கலா பேய்ட்டா அந்த மீனு பேர் வந்து அயில அந்த பேரு வே ஒரு பேரு மாறுது பாருங்க அது இல்லாம அந்த வஞ்சர மீனு வந்துட்டு ரொம்ப வேகமா நீந்தக்கூடிய மீனு வேறயா ஆஹ் அந்த மீன்கள்லே ஒரு ராஜா மந்திரி அப்டுன்னு சொல்டு நெறய
குதிர சிப்பாயிலாம் இருக்குங்ளா உம்
ஆஹ் குதிர மீனு கூட இருக்கு குதிர மீனு வரைக்கும் நான் கைல எடுத்து பாத்திருக்கேன்
குதிர மீனா அது நாலு காளு அது மாரிலா இருக்குமா
இல்ல இல்ல அதெல்லாம் கெடையாது அந்த மீனோட பேரு வந்து குதிர அந்த பேஸ் வந்து அந்தக் குதிரயோட பேஸ் மாதிரி இருக் ஆனா அதுக்கு வந்துட்டு அந்த காளு கையிலாம் இருக்காது அந்த ஒரு வால் அது ஒரு வளஞ்சிருக்கோ அந்த வாள வச் தாது நீந்தோம்
ஆஹ் இந்த வால் மெரி இருக்கும் மூஞ்சில மட்டும் வந்து குதிர முகம் அதுதானே சொல்றீங்க
ஆமா அது ஆம் அந்த மீன் அப்படி கையில எடுத்து பார்த்தா ஒரு அந்த த கம்பி எல்லா இருக்கு தெரியுமா. கம்பி கையில எடுத்தா ஒரு இதா இருக்கும்ல ஒரு கம்பி நார்மலா ஒரு. கம்பி கட்டு கம்பில்ல அந்த ஸ்டீல் கம்பிதா.
உம் கட்டு கம்பி.
டா சொல்லுனும்னா. அ டே ஒரு ஸ்டிப் அது ஒரு கம். கம்பி மேறியாதா இருக்க அது பாக்க எடு. த்து கையில வச்சிருந்தா.
ஆஹ.
ஆனா அது பாக்க நல்லா இருக்கு அத சாப்புடுவாங்களா என்னன்ல்லான்னு தெர்ல ஆனா அந்த மீன நா எடுத்து பாத்துருக்க.
ப்ப.
இல்லில்ல சாப்ட்டது கெடையாது நா அந்த மீன் புடிக்கிற எடத்துக்குல்லா வேலைக்கு போயிருக்கன்ல்ல. அந்த எடத்துல. இந்த மேரி ஒரு அரிய வகை மீன்கள் எல்லாமே சில மீன்ல்லா வரு அரிய வகை மீன்ன்னு சொல்லிட்டு. அப்படியே ஒரு இதுல பாக்குறப்போ அந்த ஒரு குதிர மீனையு நா எடுத்து பாத்திருக்க. ஆனா அந்த மார்க்கெட்டுங்கறப். ஓ டேரெக்டா வருது கடல இருந்து வர்றங்க. இப்போ நறைய வித்தியாச வித்தியாசமான மீன்லாம் பாக். முடியு.
சேரி நண்பா.
சேரி நண்பா. ஆஹ ஓக்கே ஆஹ சேரி நண்பா.